வணக்கங்க எப்டி இருக்கீங்க நல்லா இருக்கீங்ளா
இருக்கேங்க நீங்க எப்டி இருக்கீங்க
ஆங்க நல்லா இருக்கேங்க என்னங்க பண்ணீட்டு இருக்கீங்க
பாருங்க சும்மா பாப்பாவோட புக்ஸ் எல்லா எடுத்து வச்சிட்டு இருக்கேங்க
ஆ அப்டிங்களாங்க எப்பத்துல இருந்துங்க ஸ்கூல் ஓப்பன் பண்ணாங்க
இன்னக்கே ஆரம்பிச்சுட்டாங்கங்க இன்னக்கி சும்மா ரஃப் நோட்டு அந்த ஒரே ஒரு நோட்டு மட்டு குடுத்து விட சொன்னாங்கங்க அந்த மாரி குடுத்து விட்டுட்டோ அப்பறோ பாத்தீங்கன்னா இன்னக்கி டைம் டேபிள் அனுப்ச்சி விட்ருக்காங்க அது படி எடுத்து வைக்க சொல்லிருக்காங்கங்க அதா அன்னக்கே அட்ட போட்டு வச்சிட்டேங்க லேபிள் எல்லா ஒட்டி இப்ப நேம் மட் மட்டு எழுதாம இருந்தங்க இப்ப நேமல்லா எழுதி வச்சிட்டுருக்கே நாளைக்கி என்னென்ன கொண்டு போகணுன்னு சொல்லி டைன்டேபிள் படி எடுத்து வக்கிறேங்க
ம் சேரி சேரிங்க என் பையனு ஒரு வாரோ ஸ்கூலுக்கு போனாங்க அப்போ அப்ப வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாது நாள் அவனுக்கு பேக் அப்பறோ யூனிஃபார்ம் அப்பறோ வந்து புக்ஸ் வந்து குடுத்துருந்தாங்க அதுல ரைட்டிங் இந்த டிராயிங் புக்கு அதுக்கப்பறோ இந்த கிராஃப்ட் புக் புக்கு அந்த மாரி வந்து குடுத்துருந்தாங்க அது எல்லாமே வந்து குடுத்து அம்ச்சிருந்தாங்க நாங்களுமே பாத்துட்டோ அடுத்து வந்து அவங்க மிஸ் என்ன சொன்னாங்கன்னா எல்லா அட்ட போட்டு குடுத்து அனுப்புங்க அப்டின்னு சொல்லலா அதுக்கப்பறமா நாங்களுமா அட் போட்டு வச்சுட்டோங்க நாளைக்காகங்க அவங்கிட்ட குடுத்து அனுப்பணு பேருமே எழுதிட்டோ உள்ளவே புக்குக்கு மேலே பேர் எழுதிட்டு அதுக்கப்றோந்த இப்பல்லா வந்து பாத்தீங்னா இந்த ஒட்றமாயே வருதுங்க அ அதவே வாங்கி ஒட்டி உட்டோங்க நாங்க
அது எப்டிங்க எவ்ளோ காஸ்ட் ஆகுது இத விட எவ்ளோ மடங்கு ஜாஸ்
எங்குளுக்கு வந்து ஒருப் பத்து ஷீட்டு வந்து வாங்னோங்க நூத்தி அறுபது ரூபாவோ என்னமோ ரெண்டு சைஸ் இருந்தது இதோட சின்ன சைஸ் இருந்தது அது வந்து கொஞ்ச முப்பது ரூபா என்னமா கம்மியாதா இருந்துது ஆனா கொஞ்சோ பெரிய சைஸ் தா இவன கரெக்டா இருக்குன் புக்கு கரெக் க கொண்ட்டு நாங்க அதுவே வாங்கிட்டோ ஆ ஈஸியா தாங்க இருக்கு நம்ம வந்து எ எதுமே பண்ண தேவ லேவுங்க எடுத்து அந்த ஒரு பட்டர் ஷீட் மாதி குடுத்துருக்காங்க அத வந்து நம்ம கிழிச்சு ட்டு அந்த புக்கு மேல அப்டே வந்து ஒட்டிடா அழகா வந் து ஈ ஆ ஈஸியாருக்குங்க இதுக்கு முன்னாடிலா நம்மோக் கொஞ்சோ அட்டை போட்டு ஸ்டாப்லர் பண்ணி அந்த மாரி இருக்கு இது வந்து ப்ரௌன் ஷ் ஒட்டிட் தா போடலாம்னு இருந்தோ ஆனா வந்து அவனோட ஒரு ஒரு புக்கு ஒரு ஒரு நேம் போட்ருக் க்காங்க டிராயிங் புக் கு கலரிங் புக்கு ரைம்ஸ்னு போட்ருக்காங்க அது வந்து ஒன்னொன்னு நம்ம திருப்பி உள்ள பா க்கற மாரி இருக்கு இல லேபில வந்து பாக்கற மாரி இருக்கு லேபிலும் சில டைம் அழிஞ் சுரூ அதனால நாங்க வந்து ட்ரான்ஸ்பரண்டானா ம் டிரான்ஸ்ப்ரண்டா போட்டா நம்மளுக் தெரியு என்னப் எழுதிருக்கோ ஸ்ட் என்ன புக் அது அப்டின்னு ஈஸியா தெரியு அதனால போட்டு அனுப்பிருக்கோங்க இப்ப வர புக்கல்லா பாக்கும் போது நம்ளுக்கே படிக்கலாமான்ற மாரி இருக்கு அந்த அளவுக்கு நல்லா
ம் ஆமாங்க பாக்கறக்கே கலர்ஃபுல்லா நல்லா இருக்கு இருக்கும் ஆனா அந்த குழந்தைங்க நம்மளுக்கு ஓகேங்க அந்த குழந்தைங்க எப்படி படிக்கும் ம் கஷ்டங்க இப்ப இருக்க குழந்தைங்க பார்த்தீங்கன்னா படிப்பு படிப்பு படிப்புன்னு படிச்சுக்கிட்டே இருந்தா மட்டுந்தாங்க முடியும்
ஆனா நம்ம படிக்கும் போது பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து இந்த பிளாக் அன்டு வைட் இருக்கோங்க புக்கெல்லாம் அந்த அளவு இன்ட்ரெஸ்ட்டே இருக்காது ஏதோ ஒண்ணு ரெண்டு கலர் புக் இருந்தா ஆர்வமா நம்ம வந்து படிப்போம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே வந்து இவங்க கலர் கலரா இருக்கவே நம்மளுக்கு அவங்களுக்கு நல்லா இருக்கு படிக்கிறதுக்கு ஒரு ஆர்வமாவும் படிப்பாங்க எனக்குமே அதை பார்க்கும்போது ஆசை ஏதோ இருந்தது இன்னும் நிறைய வந்து இந்த ஸ்டேஷனரி ஐட்டம் எலாம் நிறைய விக்கிறா ல அதெல்லாம் பாக்கும்போது நம்மளுக்கு எல்லாமே வாங்கணும்ன்ற மாதிரி இருக்கு க்கு
இப்ப வந்துங்க நம்ம கடைக்கு போறோம்ன்னு வைங்களேன் அதுல எல்லாம் பார்த்தா நம்மளே வாங்கி ட்டு வந்துறேங்க சேர் நம்ம கொழந்தைக்கு கொண்டு போய் கொடுக்கலா அப்படின்ட்டு சிலதெல்லாம் லப்பர் எல்லாம் பாத்தீங்கன்னா அ விதவிதமா வச்சிருக்காங்க அப்புறம் பென்சிலு அதே மாரிதா விதவிதமா வருது நம்மல்லா அப்ப படிக்கும் போது எங்கெங்க இருந்துச்சு
இருந்தாலு ஒண்ணு வாங்கி தருவாங்க அது ஃபுல்லா சின்னதா இருக்க வரைக் கு நம்ம எழுதி தீட்டாதா அடுத்ததே வாங்குவாங்க அதா பென்சில் இருக்கே எதுக்கு இன்னொன்னுன் கேப்பாங்க இப்பெல்லா வந்து இவங்க நெனச்சா வந்து இப்ப ஒரு காம்போமையே குடுத்தறாங்க எல்லாமே இருக் க்ற மாயி அப்பனா நம்ம தேவையா னதையோ அது மட்டும் தா வாங்குவோ இப்ப வந்து ஸ்கெட்சு அப்புறோ க்ரயான்ஸ் கலர் பென்சில் எல்லாமே வந்து ஒரே இதுவா போட்டு மொத்தமா கொத்துடுறாங்களா அதனால வாயின்டு வன் வாயின்டு வந்து வீடெல்லா எறச்சிதா வைக்
அ கண்டிப்பாங்க ம் இப்ப வந்துங்க நாங்க இந்த வருஷம் பாத் பாத்தீங்கன்னா நாங்க அந்த மாரி கிட்டே வாங்கலீங்க எங்களுக்கு எல்லாமே ஓசிலயே வந்துருச்சு எப்படின்னா ஆ நாங்க ஒரு துணி கடைக்கு போவாங்க அந்த துணிக்கடைல பாத்தீங்கன்னா இப்ப அதாவது கொழந்தைகளுக் காக ஆ கேம்ஸ் வச்சிருக்காங்கங்க நம்ம அந்த இதுல வந்து அந்த கடையில வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்றன்னு வைங்களே அந்த கூப்பன வச்சு அங்க நெறைய கேம்ஸ் இருக்கு வெளையாண்டு வெளையாண்டு பரிச வாங்கிக்கலாம் அப்படி பாத்தீங்கன்னா நாங்க கிட் கிட்டத்தட்ட ஒரு பத்து பதிமூணு கேம் ஆ ஜெயிச்சு எல்லாமே ஸ்டே ஸ்னறி தாங்க எல்லாத்லயுமே வின் பண்ணி ஒரு பத்து பதிமூணு கிட்டு வாங்கிட்டு வந்தாங்க
ஓ
அதுலயே பென்சிலு க்ரயான்ஸு ரப்பரு ஸ்கேலு பெயிண்டிங்கு இந்த மாரி எதுவுமே வாங்கலங்க நாங்க ஒரு பாக்ஸ் மட்டுதா வாங்கணு இந்த இந்த வருஷத்துக்கு பாக்ஸும் பேகும் மட்டும் தா வாங்குனுங்க அது எல்லாம ஃப்ரீயாவே கெடைச்சிருச்சு
ம் பரவால்ல உங்களுக்கு அது வாங்குற செலவு மிச்சம்
செலவு மிச்ச இருந்தாலு அன்னைக்கு
ஒரு சந்தோஷமா இருந்திருக்கு நம்ம வந்து ஏதோ ஒன்னு ஜெயிச்சோன்றது இவளுக்கு வந்து
அப்டியே அப்டியே மெதந்துட்டு இருந்தாங்க
அதேதாங்க யாங்களுமே இங்க விளாடத்துக்லா போவோங்க எடத்துக்கு அங்க வந்து பாத்தீங்ன்னா நம்ம இந்த மாரி டோக்கன் மாரி குடுத்துருவாங்க அத வச்சு நம்ம எதயாவது வாங்கிக்கலா அப்ப வந்து நம்ம சின்னதா பெருசா நெறய டிக்கெட் வந்து நம்ம ஜெயிக்கும் போது சின்னதா ஒரு பொருள்தா வாங்க மு டியு அது ஒரு எரேசரோ இல்ல ஒரு சின்ன பொம்மயோ அது போய் நம்ம வாங்கும் போது நம்மளுக்கு எங்களுக்குமே அதேதா ஃபீல் ஆவு ஏதோ ஒரு பெ பெருஸ் சா சாதி ச்சிட்ட மாரி அது நம்ம காசு கொடுத்து அந்த கேம் விளாடி இருப்போ இருந்தாலு அது விட அது நம்மளுக்கு ரிட்டர்ன்ல வந்து ஒரு கிஃப்ட் வரும் போது ஒரு சந்தோஷமா தாங்க இருக்கு
ஆமாங்க இப்ப பாத்தீங்ன்னா நாங்க போய் ட்ரெஸ் கடையில போய் துணி எடுத்தது என்னமோ மூணாயிர ஆ மூணாயின்ரூபா பக்கோ ஆனா இவ வின் பண்ணுனது முன்னூரூபா நம்ம மூணாயிரன் ரூபா செலவு படிதா அந்த முன்னூரூபா வின் பண்ணிருக் கா இருந்தாலு அதுல ஒரு சந்தோஷந்தா ம் செரி நம்ம ட்ரெஸ் தானே எடுக் குரோ அதனால ஒன்னு பெரிய இதாக போறது இல்லைல நம்ம ட்ரெஸ் யூஸ் பண்ணதானே போறோ எப்பவோ எடுக்கிற டிரெஸூ இப்ப எடுத்து வச்சிருக்கோ அவ்ளோத செரி அதுக வெளாட போகணுன்னு சொன்னாங்க அதுக்காகவே போய் ட்ரெஸ் எடுத்தோ
ம் செரி செரிங்க
முன்கூட்டியே எடுத்து வச்சிட்டங்க
இப்ப இந்த விளயாட்றதெல்லா பாத்தீங்ன்னா நெறைய வந்துட்டு இருக்குங்க எல்லா பக்கமு நம்ம வந்து ஒரு காடு மாரி குடுத்துறாங்ளா அது நம்ம ரீசார்ஜ் பண்ணிட்டு எல்லா பக்கமு விளாட சொல்றாங்ளா அ அதனால வந்து அங்க போய் விளாட்றது இவங்களுக்கு சந்தோஷ நம்மளு சிலதெல்லா வந்து சின்ன வயசல இந்த மாரிலா நம்மளுமே விளாடியிருக்க மாட்டமா செரி நம்மளு விளாட்லான் சொல்லிட்டு இப்ப வந்து பாத்தீங்ன்னா நாங்களு விளயாட ஆரம்பிச்சிட்டோ ஒரு கேம் அவ விளாடு னாக்கா நானு ஒரு கேம் விளாட்றன்ற மாரி மாறி மாறி நாங்களுமே விளாட ஆரம்பிச்சுட்டோங்க நீங்களு அந்த மாரிலா போய் விளாடிருக்கீங்ளா
ஆ நாங்க அந்த மாரி போனது இல்லங்க இதா ஃபஸ்ட் டைமு அது அதாவது இவங்க அண்ணா ஆ அண்ண வந்து சொன்னான் சொல்லிட்டு அதாவது எங்க ஹஸ்பண்டோட அண்ணா பைய அவ விளயான்ட்டு வந்திருக் கா அது சொன்னதுக்கப்புறந்தா எங்களுக்கு தெரியு இந்த மாரி போட்டிருக்கு அப்டின் சொல்லிட்டு அப்புறந்தே போகணு போணு அடம் புடிச்சா அப்புற சேரி போய் ட்ரெஸ் எடுத்துட்டு அப்டியே விளாண்ட்டு வர்லா அப்டின் சொல்லிட்டு
செரி செரிங்க செரி நாங்களு இங்க ஒரு வாட்டி டிரெஸ் எடுக்க போனோங்க இங்கிருந்து கொஞ்ச ஒரு பத்து கிலோமீட் டிருக்கோ அங்க போயிட்டு செரி ட்ரஸ் எடு க்கலான் போனா அங்க பாத்தா இங்க விளாட்றதெல்லா இருந்தது எங்களுக்கே தெரியாது க கீழ வந்து கிரௌண்ட் ஃப்ளோர்ல போட்டுருந்தாங்க அதுக்கப்றோ தம் பியு எங் அவங்க அப்பாவு என்ன பண்ணாங்க நாங்க விளா ட்ருக்கோ நீ வேன போய் டிரெஸ் எடுக்குன்னா பாருன்னு அனுப்பி உட்டாங்க அதுக்கப்புறோ இவங்க வந்து க காடு மாரி போட சொன்னாங்க போட்டுட்டு இவங்க பாட்டுன்னு விளாடிட்டு இருந்தாங்க நெ றைய கேம் இருந்தது ஒரு இது ம டும் தம்பிய மட்டுந்தா உள்ள விடுவோன் சொல்லிட்டாங்க அந்த மாரி இந்த பால் விளாட்ற து அ அதுலயே ஸ்லைட் பண்றது மாரில்லா இருக்குல்லங்க அது அதுக்கப்புறோ இந் ஜம்ப் பண்ற கேமு அதுக்கப்புறோ வந்து எல்லா உள்ள போய் வெளிய வர்றது அந்த மாரி நெறைய கேம் எல்லா இருந்தது அது அவ பாட்டுன் விளாடிட்டு இருந்தா ஒரு அர மண் நேரோ அதுக்குள்ளவே விளாடணு அதுக்கப்புறோ அது விளாடிட்டு வெளிய வந்துட்டோனா வெளியு பாத்திங்ன்னா நெறையா அந்த கேம்லா இருந்த இந்த கார் மாரி போறது ஆ கார்ல போற மாரி இருக்கு ஆன் பண்ண அது ஷேக் ஆகு அப்புறோ ட்ரெயின்ல போற மாரி அப்புறோ இந்த குதிர குதிரையில போற மாரி இந்த பால் போட்றது அதுக்கப்புறோ இந்த ஒரு கேம் வந்து நாங்களுமே விளாட்னோ ஃபேம்லியா அல வந்து இந்த பொம்மையை வந்து நம்ம எடு பிக் பண்ணி போய் அந்த இதுல போடணுல அந்த கேம் விளாட்னோ அது கொஞ்சோ இன்ட்ரஸ்டிங்கா இருந்தது எடுத்துன்னு கிட்ட போற மாரி போய்ட்டு ஆனா அது போட முடியல அந்த அந்த கேம் நல்லா இருந்தது அப்றோ பால் வந் து அ கண்டினியஸா வந்துட்டே இருக்கு நம்ம வந்து போட்டுட்டே இருந்தா ஸ்கோர் வந்து வந்திருக்கு அதுல போட்டிருப்பாங்க இவ்ளதா ஹையஸ்ட் ஸ்கோரு அது அதுக்கு ரீச் பண்ண முடியுமான் ற மாரி போட்ருப்பாங்க சோ அந்த கேம் வந்து மூணு பேருமே விளாட்னம் பால் வர வர தூக்கிப் போட்டுட்டு இருந்து கோல் போடணு அது போட்டுட்டே அ அ நல்லா இருந்துதுங்க நா வந்து கொஞ்சோ நேரம் ட்ரெஸ் எடுக்கிறேன்னு பாத்துட்டு எடுத்து வெச்சுட்டு அதுக்கப்புறோ வந்துட்டேங் ங்க அப்புறோ நாங்க மூணு பேரு எல்லா கேமும் விளாடிட்டு அதுக்கப்புறோ போய் பில் பண்ணிட்டு
செரிங்க ஆனா பாருங்க எல்லா கடைகளுமே பா பாத்தீங்கன்னா இப்பிடிதாங்க ஓ புதுசு புதுசா ஒண்ணு கொண்டு வர்றாங்க
ஆமா ஆமாங்க
ஒரு கடையில ஆரம்பிச்சா திரும்ப எல்லா கடையிலயையு இது பண்ணிருறாங்கங்க
கடைக்கு வெளியவே வெச்சுறாங்க அப்பதா கெழந்திங்க இழுத்துன்னு போயிடுவாங்க இது உள்ள போ போலண்டு
அ அதுக்காக நம்ம போய்ட்டு உள்ள போயிட்டோம்னா நம்ம கண்டிப்பா டிரரெஸ்சு எடுக்கப்போமா அப்ப அந்த கெழந்தைக வெளையாட்றதுக்கு வந்து அதுக்கு அமௌண்ட் வாங்குறாங்க இது பண்றாங்க
ஆமா ஆமாங்க எல்லாம் பில் போட்ற எடத்து நெறைய வைக்கிறாங்க தேவயில்லாதெல்லா இந்த பப்புள்ஸ் ஊதுறது நெறைய வெச்சட்டு இருப்பாங்க இருந்தாலு அத வாங்தாங்கன்னு கேப்பாங்க இருபது ரூபா ஐம்பது ரூபனு பெருசு பெருசா வெச்சுருவாங்களா அது வேணும்ன்ட்டு அது வாங்றது பிரச்சன இல்ல அதையே வாங்கிட்டே இருக்கணும்ன்றாங்க
அ ஓகேங்க ம் செரிங்க உங்களோட பேசனது ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க
நன்றிங்க நன்றிங்க செரிங்க செரிங்க நன்றிங்க